ஹலோ
மச்சா என்னா பண்ற
நான் சும்மாதா இருக்கே நீ என்ன பண்ற
சும்மாதா படுத்துட் இருக்கே
ஆ ஹ
என்ன தம்பி என்னா சொன்னானா எப்ப வரானா
தம்பியா எனக்கு எது ஃபோன் பண்ல எது சொல்லல உனக்கு எதாச்சு ஃபோன் பண்ணி சொன்னானா
ஆமா ஆமா சனிக்கிழம வரேன் சொன்னா என்னா கரண்ட் இல்ல ட்ரிப்புக்கு அப்பற எப்படி போறது அவன் வந்தாதா நம்ம போ முடியு
அவனு சொல்ல மாட்றா வீட்ல
ம் ஆமா வீட்லயு வேற கேக்கணு யாரு கேக்றது வீட்ல
அவன்தா பேசுற சொல்லிருக்கானே அப்பற என்ன
தெர்ல அவன் பேசுறேன் சொல்லுவானா நாளைக்கு போனா இன்னைக்குதா சொல்லுவா அவன் அப்பற யார்தா சொல்றது அம்மா வேற இப்ப போ கூடாது பரியல்லா வச்சுட்டாங்கன் சொல்றாங்க அப்பா எதனா சொல்லுவாரு அப்டின்றாங்க என்னா பண்றதுன் தெர்ல ம் எத்தன பேர் வராங்க
பேர் வரனே தெரியலையே கரெட்டா டொண்ட்டி த்ரீ ன் நெனைக்கிறே
ம் ம் இருவத்தி மூணா
ஆமா இருவத்தி மூணு தா வருவாங்கன் நெனைக்கிறே அதுக்கு மேல எனக்கு தெரில
ம் வேன்ல தான
ம் ஆமா வேன்ல தா போனு வேன்லா பண்ல அதாது எ மாமா சொல்லியிருக்கான்ல வேன்லா புக் பண்லை ஆயா தா காலைல சொன்னாங்க வேன் புக் பண்ணு நீங்க முன்னாடி சொல்றுங்க அப்பாட்ட சொல்ட்டு அப்ப சொன்னாதா சொல்ல முடியு
ஆயா தா வேணான் சொல்றாங்கன் நெனைக்கிறே என்னானே தெர்லியே
தெரியல என்னன்னு ஒண்ணும் புரில
ம்ம வேற ட்ரெஸ்ல்லா வேற வாய்ன்னு வேற வன்ட்டோ வுடுவாங்கன்னு
ம் ஆமா
ம் ம் ஏ பாக்லா என்னனு என்னா சமையலு
சாம்பார் சாதோ நீனு
சாம்பார் தா இங்கியு சாம்பார் தா பசு என்ன பண்ணுது
தெர்லயே எதோ கதவ தட்டிட்ருக்குன் நெனைக்கிறே
ம் எதோ சவுண்டு கேக்குது
தேவயில்லாம இப்ப எதுக்கு இது இங்க வந்துச்சுன்னே எனக்கு இப்ப புரில
ம் ம் அனுப்பி வுடு க்ளைமேட் எப்டி இருக்கு அங்க
மழ வர மாரி இருக்கு அங்க
ம் ம் ம் இங்கியு மழ வர மார்தாருக்கு க்ளைமேட் அப்டே மூடிட்ருக்கு எங்கனா ட்ரிப்பு எங்கனா போலாந்தா
ம்
ம் ம் ட்ரிப்பு போனா நல்லாதாருக்கு அதுதா ஒரு ப்ளான் போட்றோ எங்க யாரு திடீ திடீன் வர்லன் ட்றாங்க திடீர்னு வரேன்றானுங்க பட்ஜெட் அதிகமா இருக்குன் சொல்றாங்க
அதெல்லா ஒண்ணு பிரச்சன இல்ல அதா குரூப்ல போட்ருக்கோல பா
ம் ஹும் அப்றோ நம்ப ஒரு பாஸ்ட்டா சாப்ட்டமே அது எப்டிதா பண்ணாங்னே தெர்ல
ஆ புரில பாஸ்தாவா
ஆ நம் பாஸ்தா சாப்ட்டமே
ஆமா
அது எப்டி பண்ணாங்கனே தெர்ல அது என்னமோ அதிகமாலா சாப்ட முடியாது போலருக்கு ம் உம்
கேட்டு சொல்றே எப்டி பண்ணணுன்
ம் ம் நம்ம வேற மாரி செய்வோ அவுங்க அப்டியே கொழ கொழன்னு இருக்ற மாரி இருக்கு சாப்டவே புடிக்ல சாஸ்ஸு மய்னஸ்ஸு அப்டில்லா இருந்தன்னா ம் அதெல்லாஇருந்தன்னா சாப்பு‌லா‌ இல்லன்னா சாப்ட முடியாது
புரில
அதெல்லா இருந்தாதா சாப்பட்லா இல்லனா சாப்ட முடியாது
ம் ஆமாமா ஆனா ஒரு அளவுக்கு பரவால்ல நல்லாதான்ச்சு ஆ இதும் ஆ சாஸ்ஸு இது டொமேட்டோ கெச்சப் போட்டு சாப்ட்டா நல்லாதான்ச்சு
ம் ஆமா ஆமா டொமேட்டோ சாஸ் நல்லாதா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்லா யார் யார் வராங்க எத்தன பேருவரங்க ஊர்க்கு
நாலு பேர் வராங்க
உம் அவுங்கலா கன்பாம்மா
நாலு பேர் வருவாங்க ஃப்ரென்ஸு
ஆனா அவுங்கல்லா கண்ஃபாமா கேக்குதா
ம் கேக்குது கேக்குது
ம் அப்ரோ திருவிழா எப்ப சொல்லிர் உங்க கோவில் திருவிழா
கோயில் திருவிழா வந்து கம்மிங் ட்வென் சிக்ஸ்டீன்
ம் ம் சேரி சேரி அது பத்து நாள் நடக்குமா
பத்து நாளா எட்டு நாள்தா
பத்து நாள் ஒம்போது நாள் நடக்குனு நினைக்கிறே அது ஹலோ ஆனா நனைக்கிறே ஒரு மணிக்கு கேக்கல ஒரு ஒரு திருவிழாக்கு ஒருத்தவங்க ஒருத்தவங்க செய்வாங்களா
ம் ஆமா
ம் உங்க திருவிழா எப்ப
திரு நாலு
நாலா எப்டி நடக்கு உங்க திருவிழா
சூப்பரா நடக்கு வந்து பாரு
ம் வரே வரே வரே எப்டி காலைல இருந்து இதுவா நடக்குமா
காலைல இருந்து நடக்கு கால்லருந்து நைட்டு வரிக்கு நடக்கு
ம் எப்டி சாமி கும்ட்டியா
ஆமா கால்ல ஸாட்டாயி நைட்டு வரைக்கு நடக்கு
சாமி ஊர்வலலா வரு
ம்
ம் லாஸ்ட் திருவிழா எப்டி நடக்கு அது மட்டு இல்ல சாம்பார்
சாம்பாரா சேர் சேரி தொட்டுக்க
தொட்டுக்க மாம்பழம்
ம்ம்
எல்லாரு என்ன பண்றாங்க
எல்லாரு தூங்குறாங்க
ம் என்ன அதுக்குள்ளே தூங்குறாங்க
சாப்டுட்டு தூங்குறாங்க
ம்
ஃபோன் பண்ணே பாப்பாக்கு அ அவோ டூருக்கூப்ட்டா வர்ல சொல்ட்டா
ஆ ஏன் வர்லயா அவுங்ளுக் எனா வேல இருக்கு
அதா அதா வேலதா
ஆ இனா வேல பாக்குறாங்க
அவுங்ளா இது கம்பெனில தா ஒர்க் பண்றாங்க
ம் சேர் சேரி ஒங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்னா வேல பாக்றாங்ளா அதுல
ஆஹா இல்ல இல்ல யா ஃப்ரெண்ஸ்லாம் வேல பாக்
ஒங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மேரஜ்லாம் ஆயிச்சா
யாரு யா ஃப்ரெண்ட்ஸ்க்கா
நோ நோ நோ
யா ஃப்ரெண்ட்ஸுக்குலா ஆயிச்சு
ம் ஒங்ளுக்கு எப்ப மேரேஜு
எனக்கு வந்து நவொம்பர்
ம் ஃப்ரெண்ஸ் எல்லாரையு இன்வைட் பண்றீங்ளா
ஃப்ரெண்ட்ஸ்லா இன்வைட் பண்ணுவே மேரேஜ்க்கு
ஆ பறி எப்ப
ஆகஸ்ட் டுவெண்ட்டி எய்த்து
ம் இன் ரொம்பநாள் கேப் இருக்கு ரெண்டு மாசோ இரு இல்ல ஒரு மாசோ ஒங்ளுக்கு திருவிழாலே போயிடு ஒரு மாசோ
ஆமா ஆமா
ம் ம் அப்றோ சீக்கிரமா வந்துரு புக்லா பண்ட்டாங்ளா மண்டபல்லா ஆ
ஆ அவன் தான் இன்னும் ரெடி ஆவ்ல
ம் உம் சேர் ரெடி ஆவுங்க
காலையில என்னா சாப்ட்டீங்க
காலையில நா எங்க சாப்ட்ட கால்லேருந்து நா சாப்டவே இல்ல நீங்க சாப்ட்டீங்களா
ம் கால்லே சாப்பில்ல தூங்கி எந்ததே லேட்டு அப்புறோ சாப்பில்ல
ஆ
சேர் சேரி
அவனுக்கு என்ன சொன்னாங்க தெர்ல எங்கயோ போயிருக்காங்க எல்லாரும்
ம்
லாவண்யாக்கு என்ன சொன்னாங்க
அவுங்க எதுவும் சொல்லல அவுங்க எல்லா டூருக்கு வர மாரி எது சொல்லல ஆனா ஃபங்க்ஷனுக்கு தா ஃபோன் பண்ணி சொல்லணும் எப்ப சொல்றதுன்னு தெர்ல கொஞ்சொ கிட்ட நெருக்கத்துல தா சொல்ற மாரி இருக்கும்